என்ன
ஆ ஹலோ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க
ம் நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க பசங்க என்னா செய்றாங்க
பசங்களா இந்தா இருக்காங்க
ம்
அங்க பசங்கலா எப்டி இருக்காங்க என்னா பண்றீங்க
ம் நல்லா இருக்காங்க கரக்காங்கி எல்லா லிவு உட்டாச்சி இல்லங்க
ஆ ஆ
என்னா காண்ட சாத்து டிப்பன் கா ஒன்னு சாப்டுட்டு செரி அப்டியே போ ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிக்கிறன்னு சொல்லிட்டு எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க அதா வெளையாட போணு இ காப்பாங்க வெயில் அதிகமா இருக்றனால விளையாட விடுல விளையாட கூவுட்டு இருக்காங்க
சரி சரி ஆ சிஸ்டர் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே
ம்
இது நான் அந்தந்த மாரி திடீர்னு பே இன்னைக்கு காலேல ஊரு கிளம்பி வந்துட்ட அம் நா வந்து அங்க நம்ம ஏரியால ஒரு லைப்ரரி ஒன்னு புதுசா ஓப்ப பண்ணிருக்காங்க உங்ளுக் தெரியுமா ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சி ஓப்பன் பண்ணி
உம்
ஆ அந்த லைப்ரரில இந்து பாத்தீங்கா அது புக் எடுத்தது இன்னைக்கு தா ரிட்டன் பண்ணு நான் ஆஃப் ஞாபகமே இல்ல நாளைக்கோ நாளையோட டேட் முடியுது இன்னைக்கு ரிட்டன் பண்ணணு நா திடீர்னு கிளம்பி வந்ததுனால இந்த புக் கொண்டே ரிட்டன் பண்ண முடியல
ம்
ஆ ரெண்டாவது இன்னொரு புக் கு நா சொல்லி வச்சிருந்த அவு வந்து இன்னைக்கு கிடச்சிருன் சொன்னாங்க புக்கு வந்துடுன்னு சொன்னாங்க அந்த புக் கையு நா சரி அத வாங்கிட்டு அத குடுத்துருவோ அப்டின் சொல்லிட்டு இருந்த நா திடீர் ஊர் போறமாரி ஆயிடுச்சி
ம்
ஆ நீங்க அந்த புக்க மட்டு இன்னைக்கு கொண்டே ரிட்ட குடுத்துட்டு நாளைக்கு புக்கு ஒன்னு சொல்லிருக்ற அதுவு இன்னைக்கு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க அந்த புக்கு வந்துருச்சின்னா ஈவினிங் வாங்கிட்டு மட்டு வரீங்களா எனக் க்காக நா வர இன்னு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆயிரு
க் ம்
நா அந்த புக் வந்து இது வர நா ஆல்ரெடி அந்த புக் வரலன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வர சொல்லி சொல்லி வச்சிருக்கே அது ஆம் ரொம்ப நாள் நம்ம வா எடுக்காம இருந்தோம்னா வேறு யாராவது எடுத்துருவாங்க அதுக்காகத்தா
சரிப்பா சரி பாக்குற இப்ப புக்கு குடுத் தின்னு ஒரு புக் எடுத்துட்டு வரணு இல்லீங்ளா
ஆமா ஆமா
அதுப்ப எங்க இருக்குரப்ப வீட்ல யா இருப்பா வீட்ல யாரு இருக்காங்க
வீட்ல யாரு இல்ல சாவி வந்து பாத்தீங்னா அங்க பக்கத்து வீட்ல தா குடுத்துட்டு வந்துருக்க ஏனா அவரு வருவானு சொல்லிட்டு நா குடுத்துட்டு வந்த அவர் ஈவினிங் வேல முடிச்சுட்டு வந்ததுக்கப்ரோ இது பண்ணிக்குவாருன்னு சொல்லிட்டு நா அந்த அக்காட்ட போன் பண்ணி சொல்ற சொல்லவு சொன்னா உங்ளுக் குடுத்துருவாங்க நீங்க வெளிலே தா வச்சிருக்க புக்கு ஃபர்ஸ்ட் உள்ள வா எண் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு உள்ள போபோமே ஒரு கபோர்டு இருக்கு அந்த கப்போர்டு மேல தா வச்சிருக்க அந்த புக்கு
ம் ம்
ஆ உணவு சம்மந்தப்பட்ட புக்கு ஒன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்ஷஷ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி வாங்குற வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் வந்து நா ஆல்ரெடி வாங்கி படிச்சிட்ட பாட் டூ வேணுன்னு சொல்லியிருந்த அது இன்னு வரல மேம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்ரோ ஆர்டர் போட் இப்பதா வந்திருக்குன்னு சொன்னாங்க நா இங்க வற மாரி ஆயிடுச்சி அந்த புக் வந்து நம்ம வாங்காமிட்டோனா டூ த்ரீ டேஸ்ல வேற யாராவது கேட்டாங்கம் குடுத்துருவாங்க பொன்னியின் செல்வன் பார்ட் டூ அந்த புக் மட் ட்டு வாங்கிட்டு வரணு
சரிக்கா நா அங்க வீட்டுக்குகிட்ட போய் ஃபோன் பண்ற சரியா
ஆ சரி
இப்ப வீட்ல
ஆ இருப்பாங்க அவுங்க இருக்காங்க அங்கதா இரு
ஆ சரி சரி நா போனதுமே அங்க போய் உங்களுக்கு ஃபோன் பண்ற நீங்க ஆமா நீங்க எப்போ சேந்தீங்க இல்லெல்ல பரவால்ல இன்ன இல்ல பரவால்ல இன்னு ஒரு கொஞ்சோ நேரோ கழிச்சு கிளம்புறே இப்ப கொஞ்சோ வீட்ல வேலை இருக்கு மதியனோ பசங்களுக்
வேணா ஈவினிங் கெளம்புங்க
ஆ சரி அதுதா சாப்பாடு செய்ணு அதெல்லா முடிச்சுட்டு வீட்டுவேலயில்லா முடிச்சுட்டு அதுக்கப்றோ நா போய்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ற அப்றோ வீட்டு கிட்ட போனதுந்தமே நா உங்களுக்கு ஃபோன் பண்ற சரியா
ஆ செரிப்பா செரிப்பா
ஆ அறப்றோ நீங்க நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க லைப்ரியில
நா இப்போ ஒன் மந்த்த் ஆச்சு ஜாயின் பண்ணி
ஒரு மாசோ மாட்டி சொல்லவே இல்லயே
என்ன சிஸ்டர்
சொல்லவே இல்லையே நீங்க ஜாயின் பண்ணது தெரியல எனக்கு இப்ப நீங்க சொல்லிதா எனக்கு தெரிது
ஆமா நா ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிட்டு மொதல்ல ஒரு சும்மா ஒன் வீக் டெய்லியு போயி்ட்டு வந்த அப்றோ அங்க ஒரு மெம்பர்ஷிப் கார்டு ஒன்னு போட சொன்னாங்க நீங்க ரெகுலரா லைப்ரரி யூஸ் பண்றீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு ஒன்னு போட் டுகோங்க உங்ளுக்கு யூஸ் ஆகு அப்டின்னு சொன்னாங்க புக் வந்து நீங்க இங்கே உக்காந்து படிக்கணுனு இல்ல நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கூட ஒன் ஆர் டூ வீக் வச்சு யூஸ் பண்ணி படிச்சுட்டு வந்து நீங்க குடுக்கலா மெம்பர்ஷிப் கார்டு போட்டுட்டா அப்டின்னு சொல்லி
சரிங்க
ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி மெம்பர்ஷிப் கார்டு மட்டு போட சொன்னாங்க அப்றோ அமௌண்ட் கட்டி நா கார்டு போட்டுட்ட கார்டு போட்டதுக்கப்புறோ தா அதுக்கப்றோ வந்து புக்ஸ் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு புக் வரைக்கு எடுத்துட்டு வந்து வீட்ல தானே வச்சு படிச்சுட்டு டென் டேஸ் வந்து நமக்கு டைம் குடுப்பாங்க டென் டேஸ்ல நம்ம ரிட்டன் குடுத்துடோனா நம் அவுங்க சொல்ற டேக்கு முன்னாடியே கொண்டு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம குடுத் துடோனா நம்ம அடுத்த அடுத்தபுக் எடுத்துக்குலா சைன் பண்ணி
என்னாமா நானு உள்ள ஜாயின் பண்ணுனு தா நெனைச்சே ஆனா இங்க லைப்ரரி வந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பசங்க ஆனா நீங்க அதுல ஜாயின் பண்ணுவீங்கறது எனக்கு தெரில ஒருவேல நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தாலு நானு உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிருப்பே
நான் ஃபர்ஸ்ட்டு சும்மா போ போ சொல்லிட்டு போனா அப்றோ பாத்தா ரெண்டு மூணு நாள் உக்காந்து கத புக்குங்கள எல்லா படிச்ச இந்த ஜெயகாந்தன் கதைகள் அதுகயெல்லா எடுத்து வச்சு படிச்சு நல்லா இருந்துச்சு அப்றோ அவுங்க சொன்னாங்க நீங்க இப்போ ரெகுலராக வந்து இது எல்லா படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வீட்ல கூட ஒர்க் இருக்கு நீங்க வர முடியாது அப்டிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மெம்பர்ஷிப் கார்டு போட்டுக்கங்க கார்டு போட்டுக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போயி வீட்ல ஃப்ரீயா இருக்கு போது நீங்க படிச்சிக்லா நைட்டோ பகலோ யூஸ் பண்ணிட்டு ஆனா புக் மட்டு பத்திரமா கொண்டு வந்து குடுக்குணு அப்டின்னு சொல்லி இருந்தாங்க
அது சாயங்காலோ போங்க அப்டி புக் குடுக்குனு இல்லியா அதே புக் குடுத்துட்டு நீங் கேட்ட புக்கு வந்துருக்கான் சொல்லி வந்துருந்தா அதையு வாங்கிக்கிட்டு நா உங்கிட்ட கேக்குவே முடுஞ்சா இன்னக்கே கூட நானு ஜாயின் பண்ணிட்றே ஏன்னா எனக்கு கத புக்கு படிக்கதனா புடிக்கு முடுஞ்சா கத புக்கு அங்கெ கொஞ்ச நேரொ ஒக்காந்து படிச் சுட்டு வருவவே இல்லன்னா புக் கூட எடுத்துட்டு வந்துருவே அ பசங்களுக்குனா அவுங்க ஸ்கூல்க்கு ஆவுறது அவுங்க படிப்புக்க தேவையானத கள் நெறைய இருக்கா இல்லையா
ஆமா ஆமா எல்லா புக்ஸ்ஸுமே அங்க இருக்கு
ஆமா என்னுடைய ஐடி காடு வச்சு கூட அவுங்களுக்கு புக் ஏதாவ்து எடுக்கலா இல்லன்னா அவுங்களே கூட மெம்பர்ஷிப்பு காடு அவுங்களுக் கூட ஒன்னு வாங்கி குடுத்துட்டாக்க இந்த வெயிலு ஃபோனு டி வி இதுலே நேரத்த ஒதுக்காம அந்த புக்ல கத படிக்கிறது ஏதோ கொஞ்ச நேரத்த ஒதுக்குவாங்க
ம் ம் அப்ப நீங்க மெம்பருக்கா மெம்பர்ஷிப் காடு போடுற மாரினா உங்க ஆதார் காடு மட்டு எடுத்துட்டு போங்க ஐடி ஃப்ரூஃப் கேப்பாங்க நீங்க அத இது பண்ணிட்டு மெம்பர்ஷிப் காடு போட்டுட்டு நீங்க புக் புக் எடுத்துட் வந்துக்கலா எல்லா புக்ஸுமே இருக்கு சின்ன கொழந்தைங்ளுக் தேவையான புக்ஸ்ஸுகளு இருக்கு சா இது உணவு சம்மந்தப்பட்ட புக்ஸ்ஸு அ நம்ம இந்த இது உடல் ஆரோக்கியத்துக்கு யோகா செய்றது